வணக்கம் சார்
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க சகோதரி நீங்க எப்டி இருக்கீங்க காலை வணக்கம்
தோழி
என்ன சகோதரி பண்றீங்க
நா சும்மா உக்காந்துருக்கே இப்பதா சாப்ட்டே சாப்ட்டு உக்காந்துருக்கோ
சேரிங்க சகோதிரி
ம் நீங்க என்ன பண்றீங்க
ஆ நானு இப்பதா சகோதரி தம்பிக்கு சாப்பாடு குடுத்துட்டு நானு இப்பதா சகோதரி சாப்ட்டு முடிச்சனா முடிஷ்ட்டு அவன தூங்க வெக் விலான்ட்டு படுக்க வச்சிருக்கே
சேரி தோழி சேரி
பாப்பா என்ன சகோதரி பண்றா
பாப்பா இன்னு இருக்கோ இப்பதா கொஞ்சோ நேரத்துக்கு முன்னாடிதா எந்துரிச்சா
ஓ நைட்டு ரொம்ப லேட்டா படுத்தாங்ளா
ஆ இல்ல எத்தன மணி பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணி ஒரு மணிதா தூங்குவோ நைட்டுக்கு அப்றோ வந்து எந்திரிக்க மாட்டோ காலத்ததா எந்திரிப்போ சில கொழந்தைங்களா அப்டி இல்ல நைட் வந்து எந்திரிப்பாங்க
ஆ ஆமா சகோதரி ஏ பையனு அப்டிதா செஞ்சா நைட்டு படுக்கிறதுக்கு பண்ணோன் பன்னெண்டு மணிக்கு படுத்தா காலேயில பாத்திங்கன்னா அந்த டிவி சத்தோ கேக்கவு வந்துட்டு அவங்க தாத்தா லா ஒர்க்கு கிளம்புறனால எட்டு மணிக்கெலா எழுந்துட்டாராடுக்கு சேரி அவன நேரமா நம்ம எதோ சாப்பாடு அவ வைத்துக் குடுத்துட்டு நம்மள படுக்க வைக்கலா தூக்கோ வேற வந்துருச்சுங்ளா சினிங்கிட்டே இருந்தானு சொல்லி சரி தொட்டில போட்டுருக்கறே சகோதரி அவர
ஆ சேரி காத்த என்ன சாப்பாடு
காலையில வந்து தம்பிக்கு வந்து ராகி இருக்குல சகோதரி நைட்டே இந்த முழு ராகிய ஊற வச்சு பால் எடுத்து வடிகட்டி காச்சி குடுத்துறே சகோதரி தம்பிக்கு எனக்கு வந்து தோச தோச சகோதரி தோசயு நைட்டு வச்ச தக்காளி குழம்பு இருந்துச்சுன்னு அது அப்டியே நா சூடு பண்ணி சாப்ட்டே சகோதரி
சரி இங்க கோதும தோசை
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி கோதும தோசைக்கு தொட்டுக்க என்ன சாகோதரி
நேத்துக்குள்ள பீஃப் கறி இருந்து
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி அப்டி கிரேவி மாரி பண்ணிடீங்ளா அது இருந்தது சாப் ட்டீங்களா சேரிங்க சேரிங்க சகோதரி மதியத்துக்கு சகோதரி மதியத்துக்கு வந்து செஞ்சுத்தாங்க சகோதரி ஏன்னா அப்பா வந்து இங்க ஒர்க் போவாங்க லஞ்ச் கொண்டு போயிருவாரு மதியத்துக்கு வந்து இந்த இனமோ சீமக்க கத்திரிக்கானு சொல் நூக்கல்ன்னு சொல்லுவாங்கள சகோதரி
தெரியலயே அத எப்டி பண்ணுவீங்க
அது ஒரு சகோதரி அது வந்து பாசி பயறு சிறுபறுப்புருக்குள்ள சகோதரி சிறுபருப்பு கொஞ்சோ நல்லா நீங்க வேக வச்சுக்கோங்க கொஞ்ச நல்லா வந்து குக்கர்ல வச்சாலு சகோதரி இல்ல தனியா வந்து ஒரு பாத்திரத் வட சட்டில நீங்க தண்ணி தண்ணி ஊத்தி அந்த பருப்பு போட்டு நல்லா ஒரு வேகு பத்து நிமிஷத்து வந்து காமணி நேரோ வரைக்கு நல்ல நல்லா வேக வச்சுக்கணு சகோதரி வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறோ வந்து நீங்க எப்பயுமே தாளிக்க போற மாரி கொஞ்சே எண்ண ஊத்தி கருவப்புல போட்டுக்கோங்க சகோதரி கருவப்புல போட்டு உங்களுக்கு வேணுன்னா வரமிளகா போட்டுக்லா வரமிளகா பிடிக்கல வரமிளகா தூள் பொடி போடுற மாரி இருந்தீங்கன்னா கருவப்புள்ள போட்டதுக்கு அப்புறோ தக் வெங்காயோ இருக்குல சகோதரி சின்ன வெங்காயோ வந்து நல்லா கொஞ்சோ பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயோ போட்டா தா டேஸ்ட்டு வரு சின்ன வெங்காயத்த வந்து கொஞ்சோ பொடியா நீங்க கட் பண்ணி போட்டு சேரி நல்லா வெங்காயோ நல்லா வணங்குனதுக்கப்புறோ அதோட அதுல கொஞ்சோ வந்துட்டு சி தக்காளி இருக்குல சகோதரி தக்காளி வந்து ஒரு பழோ அல்லது ரெண்டு பழோ சின்னதா இருந்தா ஒரு ரெண்டு பழோ போட்டுக்கோங்க சகோதரி பெருசா இருந்தா ஒரு பழோ மட்டு போட்டுக்கோங்க நல்லா போட்டு தக்காளி நல்லா அதோட வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா வந்துட்டு மிளகாதூளு கொஞ்சோ உப்பு துளியூண்டு பெருங்காயோல்லா போட்டு நல்லா வனக்கி விட்டுருங்க சகோதரி வணக்கி விட்டுட்டு உங்களுக்கு வேணுன்னா சாம்பார் தூளு கூட நீங்க போட்டுகலா லைட்டா அத போட்டு நல்லா வணக்கி வி ட்டு கொஞ்சமா அது வணங்குற அளவுக்கு தண்ணி கொஞ்சோ ஊதிக்கோங்க சகோதரி தண்ணி ஊத்துனதுக்கு அப்றோ வந்துட்டு நீங்க கொஞ்சோ இந்த காய் இருக்குல சகோதரி
ஆமா
இந்த அது பேரு என்னமோ சொல்லுவாங்க சௌவ் சௌவ்னு சொல்லுவாங்கலே சகோதரி கேள்விப்பட்ரு
சோயா சோயா
சௌவ் சௌவ்ன்னு சொல்லி இந்த பொல் இந்த மரு தா சொரக்கா மாரியே கொஞ்ச குட்டையா இருக்கு பாருங்க சீம கத்திரிக்கா சௌவ் சௌவ் இல்ல நூக்கல்ன்னு சொல்லுவாங்க அது பேரு இ ல்ல மேராக்காயின் ஒரு சில பேர் வ மேராக்காயின் கூட ஒரு சில பக்கம் மேரக்காய்னு சொல்லுவாங்க அந்த காய் பேரு அப்டி அந்த காய் நீங்க வந்து பொடிபொடியா கட் பண்ணி நல்லா இந்த தக்காளி போட்டதுக்கப்றோ இந்த காய நல்லா வணக்கி உட்ருங்க வணக்கி உட்டதுக்கப்றோ உங்களுக்கு எவ்ளோ தண்ணி வேணுமோ இந்த காய் வேகுறளவுக்கு தண்ணி தெளிச்சுகோங்க தண்ணி தெளிசதுக்கப்றோ அந்த காய் நல்லா வெந்து வந்துரு வாய்ல போட்டு பாத்தீங்கன்னா உங்கர ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த காய் வந்து கொஞ்ச மெலி சா தா இருக்குங்க நல்லா வெந்துரு நல்ல காய் நல்லா வெந்ததுக்கப்றோ பா த்திங்ன்னா நீங்க அந்த பருப்பு சிறுபருப்பு வேக வெச்சிருக்கீங்கல்ல சகோதரி அந்த பருப்பயு திருப்பி நீங்க அந்த காய் வெந்ததுக்கு அப்ற அந்த அந்த பருப்பு அதுல ஊத்தி எல்லா கல்லா ஒட்டுக்க கிண்டி விட்டுட்டு நல்லா பருப்போட ரெண்டு கொதி வந்ததுமே உப்புக்காரல்லா டெஸ்ட் பண்ணி பாத்துட்டு நீங்க எறக்கிட்டீ ங்கனா இந்த கொழம்பு ரெடி சகோதரி பாசி பருப்பு போட்டு கொழம்பு வெக்கிறது சகோதரி இது காய்கறி போட்டு
ஆ ஆ சேர் சேர்
இதே மாரி நீங்க சொரக்கா பீக்கங்காக்கு கூட பண்லா சகோதரி நல்லாருக்கு உங்களுக்கு பண்ணுனீங்க
அ ஆ
அங்க அங்க மதியத்துக்கு சகோதரி என்ன ச அங்க மதியத்துக்கு என்ன சகோதரி சமையலு
இங்க மத்தியான்த்துக்கு பாக்கல நேத்திக்கு வந்து கடைய்ல வாங்ன பிரியாணி இருக்கு
செரி
ம் பிரியாணி கோழி பிரியாணி இருக்கு அப்ற ஃப்ரைட் ரைஸ் இருக்கு அதனால அத வெச்சு சமாளிக்கலா அது இல்லாம இங்க வேற மழ வேற இருட்டிருக்கு இருட்டிருக்கு
சேரிங்க சேரிங்க சகோதரி
அங்க மழ உண்டா
இங்க வந்து நேத்து சகோதரி நேத்து பாத்தீங்ன்னா சகோத்ரி லைட்டா தூறல் மட்டு தா சகோத்ரி போட்டுச்சுங்ளா வாசல மட்டு நனைச்சு உட்டுட்டு போய்ருச்சு சகோதரி அதுக்கப்றோ பாத்தீங்ன்னா சகோதரி மழ வந்து இல்ல அந்த லைட்டா மழ வந்து இந்த வெயில வந்து கெளப்பி விட்ருச்சு நமக்கு
ஆமா மழ வந்தது சூடாதா இருக்கு
ஆ ஆமா சகோத்ரி அப்டிதா சகோதரி இருக்கு
மழ இப்பந்து இந்த மாசந்தா மழ பெய்யணு ஆனா மழயே பெய்ய மாட்டிங்
பேஞ்சதுனா கூட நமக்கு தெரியாது சகோதரி லைட்டா மழ பேஞ்சாலே வந்துட்டு இந்த ஹீட்டு நமக்கு கெழப்பி விட்ரு
ஆமா ஆமா கொஞ்ச போல வந்து பேஞ்சிட்டு ஒடனே சூட கெழப்பி உட்டு போய்ரு
ஆமா சகோதரி ஏனா வந்து இது வந்து வெயில் காலங்கள செ நேத்தெல்லா இங்க எங்க அம்மா ஊர்ல செம்ம வெயில் சகோதரி இருக் கவே முல ரொம்ப கசகசன்ட்ருக்கு சகோதரி
அ ஆ
அதுதா சகோத ரி ஓரளவுக்கு வெயில் வெயில் மீடியமா இருந்த கூட தெரிஞ்சுக்காது ரொம்ப அதிகமா வெயில்ட்ருக் கும் போது மழ வந்து கொஞ்ச மழ வந்து தூறல் போட்டாலே வந்து நல்லா ஹீட் ஆக்கி உட்ருது
சேர் இங்க அப்டிதா கொஞ்ச லைட்டா தூத்துனாலே ஒடனே சூடாதா இருக்கு
ஆமா சகோதிரி
ஃபுல்லு தண்ணி தா தாக எடுக்கு தவிர வயிரே பசிக்க மாட்டிங்கு
ஆமா சகோதரி தண்ணி குடிச்சால் நமக்கு வந்து வயிறு நல்லா ரொம்பிருது சகோதரி அந்தளவுக்கு ஆய் போச்சி
ஆமா ஆமா
அதுவுமே நீங்க இந்த டைம்லெலாத் தண்ணி நெறியவே குடிகிணு உங்ளுக்கு தண்ணி இருக் க்கிற ஃபுட்டு இந்த மாரி எடுத்துக்குணுனு சொல்லுவாங்க நீங்க டேப்லெட்லா யூஸ் பண்றீங்ள சகோதிரி விட் கால்சியம் டேப்லெட் அயன் டேப்லெட் ட்லா பேபி பெறக்க வரைக்குமே சாப்ட சொல்வாங்ளே சாப்பர்றீங்லே
போயிட்ருகே
ஓ சேரி சேரிங்க
ஃபோலிக் ஆசிட் அப்றோ வந்து இந்த தண்ணி வந்து கொறவா இருக்குஞ் சொன்னாங்க அதுக்குள்ள டேப்லெட் யூஸ் பண்ணிட்ருக்கே
சேரிங்க சேரிங்க சகோத்ரி ஆமா என வந்துட்டு இந்த மாரி டேப்லெட் வந்து எடுத்துகுனு ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கனா டேப்லெட் நா அதிக நா சாப்ட மாட் டே அதுக் பதுலா வந்திட்டு இந்த ஃப்ரூட்ஸு காய்கறிலேயே வந்து சாப்ட்டுப்பே அப்டின் சொல்றாங்க சகோதிரி
ஆ அப்டி எடுத்தானே இப்டியு எடுத்தானே ஆகணு
ஆமா சகோதிரி நீங்க அந்த மாரி காய்கறில எந்த மாரி சகோதரி எடுத்துப்பீங்க
காய்கறியே நா சாப்ட மாட்டே அவ்ளோவா
சேரிங்க சேரிங்க சகோதிரி சேரிங்க சேரி சேரிங்க சகோதிரி பாப்பா என்ன சகோதரி பண்றா அவளுக்கு இனிமேல்தா காலைல உணவு குடுப்பீங்ளா
ஆ சாப்டாச்சு காலைல அவெ சாப்டாச்சு
ஓ சேரிங்க சேரிங்க சகோ அவளுக்கு என்ன சகோதரி சமையல் குடுத்தீங்க உணவு குடுத்தீங்க
தோசதா
ஓ நீங்க என்னப் பண்றீங்கன் அதையே குடுத்துருவீங்ளா அவுளுக்குனு தனியா எதுவும் பண்ண மாட்டீங்ளா
எப்மாஸ் ஒருக்க பண்ணி குடுக்றது ஆனா நாங்க சாப்ட்றது அவுளுக் குடுக்றது
சேரிங்க சேரிங்க சகோதிரி பரவால அதுதா சகோதரி ரொம்ப நல்லது ஆனா ஒரு சிலப் பேல் பாத் திங்னா வந்துட்டு கொழந்தைங்களுக்குனு சொல்லி தனியாப் பண்டேனு அவுங்ளுக்கே என்னமோ ஒருப் பொழுதாக்கிர்றாங்க
இப்ப நம்ப வந்து வீட்ல இருக்கம்மோது நமக்கு வந்து தெரிஞ்சிக்காது சகோதரி வெளியே நம்ப ஒரு நாளு எடத்துக்கு போர்
துபோம்போ கஷ்டாயிரு
கஷ்டுஷ் சகோதிரி எனா அந்த எடத்துல வந்து கொழந்தைங்க வந்து எல்லா உணவுமே சாப்ட்டு பழக்கப்படுத்துன கொழந்தைகளுக்கு ஈஸியா பெரி எது கெடைக் கிறமோ நம்ம அத வாங்கி குடுத்துக்லா இப்பிடிபட்ட கொழந்தைங்களுக்குத் தனியா எதிர்பாப் பு ஆமா சகோதிரி
பிரியாணியிலாக் குடுக்றதா எப்பமாச்சு கொஞ்ச பொருள அப்டியே சாப்ட்றதா
ஓ சேரிங்க சேரிங்க சகோ நானுமே எம் பையனுக்கு செரி பிரியாணியிலா செஞ்சனா குடுப்பே இட்லி தோச பூரி ஓரளவுக்கு எல்லாமே செஞ்சு நா குடுத்துருவேச் சகோதிரி
அதனால எல்லாங் குடுத்து பழகனாதா அப்ப வெளில எங்கியுப் போகும்போ கூட கொ அதேக் குடுத்துப் பழகலாம்லா
ஆமா சகோதிரி அப்டிதா சகோதரி என்ன எல்லாமே வந்து குடுத்து பழகறது குடுத்து பழகறது நமக்கு ரொம்ப நல்லதுக் குழந்தைகளுமே எல்லா டேஸ்ட்டுமே அவுங்க டேஸ்ட்டு பழகிருவாங்க
ஆமா ஆமா
ஆ மதியதுக்கு சகோரி மதியதுக்கு நீங்க என்ன செய்றீங்ளோ அதியேப் பாப்பாக்கு நீங்க குடுத்துருவீங்ளா சகோதிரி
இல்ல இன்னிக்கி வந்து இது கஞ்சிதா குடுக்கனு அவளுக்கு
ஓ கஞ்சி மீன்ஸ் நீங்க வந்து கடையில வாங்கி பவுடர் பண்ணிப்பீங்களா சகோதரி வீட்லயே ரெடிமேடா எல்லா அரச்சு பவுடர் பண்ணி வெச்சுப்பீங்களா
இல்ல இல்ல வீட்லதா பயர் கஞ்சி சுக்கு கஞ்சி அந்த மாதிரி
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி ஏதோ ஒரு என்ன மதி ஓ செரி நா கூட ஏ பையனுக்கு கால்ல ராகிதா சகோதரி குடுத்தே நா வந்து ராகி மாவு இன்ஸ்டண்டா நம்ம ராகி தோசல்லா ஊத்துவோங்கல்ல சகோதரி பெரியவங்க அந்த மாரி ராகி வாங்கிருக்கும் போது நா ஊர்ல வந்து அடிக்கடி அவனுக்கு கஞ்சி வெச்சு குடுப்ப சகோதரி இங்க வந்து அந்த ராகிய விட இந்த முழு ராகி வாங்கி ஊற வெச்சு அத மிக்சியில அரச்சு பால் எடுத்து குடுத்தோம்னா ரொம்ப சத்துனாங்களா அதனால அந்த மாரி குடுத்துக்கறது சகோதரி
ஆ ஆ அது மாரி இந்த நவதானியா நவதானியா பொடி இருக்குல்லா
ஆ ஆமா சகோதரி
ஆ அதையு கரைக்கி குடுக்கறது தா அவளுக்கு
ஓ நீங்க நவதானிய பொடின்னு வீட்லயே எல்லாமே வாங்கி அரச்சுப்பீங்களா ச பா ட்ல கடையிலையே வாங்கினீங்களா
வந்து அவங்க வீட்ல தயார் பண்ணதா அத வாங்கிடுவோ
ஓ சேரிங்க சேரிங்க ஆமா சார் இப்ப வந்து நெறிய நெறிய நவதானிய பொடி எல்லா பாத்தீங்கன்னா ஆன்ல லக்ட்சுமி கிருஷ்ணா நமவதானிய பொடி என்னென்னமோ பொடி எல்லா சேல் பண்றாங்க
ஆ ஆ
ஆனா அந்த மாரில்லா குடுத்தா கொழந்தைங்களுக்கு நல்லாதானான்னு தெரிலிங்கள முடிஞ்ச அளவுக்கு நா வீட்லயே இந்த ராகி
ஆன நம்ம செய் நாங்க செய் வந்து வீட்ல வந்து அவங்க செல வீட்ல வந்து செய்து விப்பாங்க அததா வாங்கறது
ஓ சேரிங் அது அப்டி ஒன்னு பிரச்சன இல்ல சகோதரி அந்த மாரி நம்ம வாங்கி சாப் பல இப்ப டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்கறதா நம கொஞ்சோ பிரச்சனைய இருக்கு
ஆ ஆ
ஆமா சகோதிரி உங்களுக்கு இனிமேல் ரெஸ்ட்டுங்களா சகோதரி வீட்ல வேலை எல்லா முடிச்
ஆமா எல்லா வேலையு முடிஞ்சிடுச்சு அம்மாதானே பாப்பாங்க
ஓ அதனால நீ உங்க வந்து ஓய்வு எடுக்கறீங்க நீங்க ஓய்வு எடுத்தடுத்து போர் அடி கில்லியா
அப்டி ஃபோன் பாத்து பாத்து போட்டு நேர போகுது அப்டியே
அதா நமக்கு வந்து சகோதரி ஒரு மொபைல் பாத்தாலே நமக்கு வந்து நேரம் போறது தெரியாதுங்களா அப்டியே நமக்கு அப்டியே எப்டிதா அந்த ஒரு நாள் ஃபுல்லா போகுதுன்னே நமக்கு தெரியாது அது சோசி சோஷியல் மீடியாக்குள்ள போய்டிட்டிங்கன்னா வெச்சக்கோங்க ஒரு ரீல பாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா வரிசையா பாத்துக்கிட்டே இருப்போ அர மண் நே போனா கிட்டத்தட்ட ஒரு மண் நேரத்துக்கு மேல ஆயிரு சகோதரி வெளிய வர்ரதுக்கு
ஆமா ஆமா சேரி சகோதரி அடுத்த கால்ல நம்ம பேசலாமா நம்மளுக்கான டைம் முடிஞ்சது ஆ